ஹலோ ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா அஹம்
என்ன பண்ணறீங்க ஆ வந்து இப்பதான் டீ குடிக்கிறேன்
அப்டிங்களா செரி செரி நான் வந்துட்டு என் தம்பி படிச்ச ஸ்கூல் இருக்கேன்
ஓக்கே ஓக்கே எக்ஸாம் ஆ எல்லாம் சாப் டச்சு நீங்க சாப்பிட்டிங்களா
சாப்டேன் சாப்டேன்
என்னா சாப்டிங்க
நான் வன்ட்டு வெளியேதான் போய் சாப்ட்டு இருந்தேன்
ஓக்கே
உம் நீங்க என்ன சாப்டீங்க இல்ல இல்ல அவனுக்கு இன்ன நெக்ஸ்ட் வீக்தா எக்ஸாமு
ஓகே ஓகே நா என்ன சாப்ட்டேனா அப்புறம் தெர்ல நா வந்து இது கொண்டக்கடல சால்னா சாப்ட்டோ
உம் ஓகே ஓகே
உம்
அப்றோ காலைல இருந்து என்ன பண்ணீங்க
காலல இருந்து என்ன பண்ணே கால்ல வந்து வெள்ள போனோ கொஞ்ச நேரோ வெள்ள போயிட்டு வந்து சமைச்சிட்டு தம்பிக்கு இப்ப ஸ்கூலுக்கு லன்ச் குடுக்க போனே
ஆ
லஞ்சு குடுத்துட்டு வந்த சாப்ட்டோ அப்றோ வெப் சீரீஸ் பாத்தே
உம்
பாத்துட்டு அப்டியே வீட்ல கொஞ்சோ ஒர்க்கு அத பாத்துட்டு கரெக்டா இருந்துச்சு டீ போட்டு குடிக்கிறே அவ்ளவுதா உம் நீங்க என்ன பண்ணீங்க
நா வன்ட்டு காலைல எந்திரிச்சே கொஞ்ச வீடு கூட்ற வேல எல்லா இருந்துச் சு அதெல்லா பண்ணிட்டு அப்புறமா அஹ் குளிச்சுட்டு வெளியே போயிட்டே ப்ரெண்ட்ஸோட மாலுக்கு போனே
ஓகே
போயிட்டு வீட்டுக்கு எப்பயோ வந்தே வந்தது தம்பிய படிக்க வச்சுட்டுருக்கே
ஆ செரி மால்லா நல்லா இருந்துச்சா ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா
ஆஹ் நானு என் ஃப்ரெண்டு மட்டும்தா போனோ சும்மா அங்க இங்க சுத்திட்டு சாப்ட்டுட்டு
எதுவு வாங்கலையா திங்க்ஸ்லா
திங்ஸ் எல்லா மால்லல்லா வாங்கக் கூடாது
சேர் சே பாக்க ஆனா நல்லா இருக்கு மு நெறையா மால்லதா நம்மளுக்கு அப்படியே வாங்கணு எல்லாமே வாங்கணுன்னு தோணு
ஆமா சும்மா பாத்துட்டு வரே இதா
ஓகே ஓகே ம் அப்றோம்
நீங்க அங்க மாலுக்கல்லா போவீங்களா
போல் இன்னக்கி கூட அம்மா கூப்ட்டாங்க மாலுக்கு போலான்ட்டு ஆஹ் அதா சரி கொஞ்ச ஒர்க் இருக்குன்னு நீங்க போயிட்டு வாங்க ஆ நானு வரேன்னுதா சொன்னே அவுங்களுக்கு இன்னு ஹாஸ்பிட்டல் போற வேலை இருக்கு அது போயிட்டு கூப்புடுறேன்னு சொன்னா ஆ
உஹ் சாட்ட மணி
ஹலோ உம்
ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க
அதனால கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க லேட் ஆயிடுச்சுன்னா போக மாட்டோம் இல்லன்னா போவோம்
ஆஹ் ஆமா ஆஹ் அப்புறம் சொல்லுங்க
அப்புறம் என்ன நேத்துலாம் என்ன எப்படி போச்சு
ஆஹ் ஒழுங்கா கேட்க மாட்டேது
ஹலோ கேக்குதா
ஆஹ் கேக்கு
உம் ந் நேத்து எங்கும் வெளில போனிங்களா
வீட்ல வீட்ல தான்இருந்தேன் எங்க வெளிய போல
ஓகே
நீங்க பண்ணீங்களா
ஆஹஹா நான் நேத்து எனக்கு என்னன்னு பண்ணே ஆஹ நேத்துல்லாம் எங்கேயுமே போகல நேத்து வீட்டுல வந்து கெஸ்ட் வந்திருந்தாங்க அதனால அப்படியே போயிடுச்சு
அப்படியா ஓகே ஓகே கெஸ்ட்லாம் இருக்காங்களா இல்ல போய்
இல்ல அவுங்கல்லாம் போயிட்டாங்க அவ்ளோதான்
ஓ
ஸ்கூல் தான் ஓப்பன் ஆயிருக்கும்
ஆ
ஸ்கூல் தான் ஓப்பன் ஆயிடும்ல ஒரு நாள் தான் லீவ் போட்
ஓ அப்படியா எங்க நீங்க ஊ ர்ல இருந்து வராங்களா இல்ல பக்கத்துல தானா
ஐயம்பேட்ட பக்கத்துல இருந்து தான் வராங்க
ஆஹ ஓகே நீங்க எங்கையும் கெஸ்ட் வீட்டுக்குல்லாம் போலையா
எனக்கு வந்தா அவ்வளோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது ரொம்ப ரேராாதான் போவோம் அப்படி போனாலும் சும்மாதான் பொம்ம மாதிரி உட்கந்துருக்கனும் அதுக்க எதுக்கு போய்கிட்னு உட்காந்துபேன்
ஸ்டே எல்லாம் பண்ணமாட்டீக
ஆஹஹா வாய்ப்பே இல்லை எங்கள் மாமா வீட்டுக்கு போனால் மட்டும் தான் ஸ்டே பண்ணுவோம் வேற எங்க யுமே ஸ்டே பண்ண மாட்டோம்
அப்ப மாமா வீட்டுக்கு அடிக்கடி போவீங்க
ஆஹ போயிருக்கேன் சென்னை இல மாமா வீடு இருக்கு அவுங்க அப்ப அப்ப போவேன்
ஆஹ
இங்க பக்கத்துல எப்பவுமே போவோம்
ஓகே இன்னும் என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க வீட்ல
புரியலா
நீங்க வீட்ல உக்காந்து என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க அதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் வந்து அதான் ஏதாச்சும் ஜாப் தேடணும்
இல்ல இப்போ என்ன பண்றீங்க
இப்போ வந்து என்ன வெட்டியா தான் குடிச்சிட்டு இருக்கேன் டீ குடிச்சுட்டு என்ன பண்றது ஏதாச்சும் உருப்படியா கோர்ஸ் ஏதாது பண்ணணும்னு இருக்கு இக்க
ஓகே ஓகே இருந்தாலும் வெப்சைட் ஆன்லைன் சைட்டுக்குங்கள
ஆஹ்
அதுல பாருங்க நெறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு நானும் பாத்தாச்சு என்ன
நான் பாத்திருக்கேன் சில இதுலலாம் வந்து பீஸ் கட்டவே தேவை இல் ஆஹ எங்க மாமா ஒன்னு அனுப்பிச்சாங்க அந்த லிங்க்ல நம்ம போய் கத்துக்கிட்டா பீஸ் கட்டவே வே சர்டிபிகேட்டு மட்டும் பீஸ் கட்டிக்கணும் அது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அப்படி வருது மத்தபடி கோர்ஸ் எல்லா ஃப்ரீ தான் அது ஒரு த்ரீ டேஸ் அப்டியே கான்சன்ட்ரேட்டோ பண்ணுனேன் அதுக்கப்புறம் ஃபோர்த்
ஆஹ் ஓகே ஒகே அதுக்கப்புறம்
அப்புறம் பேக்ரௌண்ட் ரொம்ப நாய்ஸா இருக்கு
அப்டியா
ஆஹ
ஒரே நிமிஷம் இருங்க
ஓகே
அதுல
ஹலோ
ஆஹ் ஆஹ